ணக்கம் தோழி எப்பிடி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க சொல்லுங்க தோழி ஆ சாப்ட்டாச்சி வேல எல்லா முடிச்சிட்டீங்களா
தோழி நீங்க முடிச் டீங்களா
ஆ அப்பிடியேப் போ அது நிக்குங்களா அது ஓய்வே ஓயாது நமக்கு இருந்துகிட்டேதா இருக்
ஆ‌ இப்ப மதிய வேலையு முடிச்சாச்சி
ஆமாங்க அடுத் த் அரமநேரத்துல பிள்ளைங்க வந்துருவாங்க அடுத்த அதுங்க பின்னாடி ஓடுனோம்னா காலையில எப் இப்போ விடியுனே தெரியாது அவுங்கள அனுப்புறதுக்குள்ள திருப்பி பாத் த்தா மணி பத்தாயிரு
ஆமா கரெக்ட் ஏனா எட்டு எ ட்டு எட்டரை மணிக்கு ஸ்கூலு எட்ற டு எட்டே முக்கக்குள்ள ஸ்கூலு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு திரும்பி பாத்தனா நம்ம சாப்பிட ஒக்கறதுக்கு பத்து மணி முடிச்சிட்டு ம அ மதியோ சாப்ப ட் திரும்பி பாத்த மூணு ம
மூணு மணி அவுங்க வந்துருவாங்க ஆமா பாத்தாதா வீட்டுல இருக்கீங்கங்கற பேரு ஆனா என்ன சொல்றது
அப்பிடிதா தோழி போது என்ன பண்ணுறது ஒன்னு பண்ண முடியாது
சேரிங்க தோழி இன்னிக்கு ஒரு டாபிக்க பத்தி எடுத்து ஒரு தலைப்புல பேசலாங்களா ஆ அதாவது எத பத்தி அப்பிடின்னா வீட்ல நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரோ வந்து இயற்கையாவே வீட்ல வந்து எதாவது வ செடி வளக்கற பத்தி உங்களோட கருத்த பத்தி கொஞ்சோ பகிர்ந்துக்கிறீங்களா
கண்டிப்பா தோழி நெஜமாவே இத பத்தி நானே பேசணுன் நெனைச்சே கரெக்ட் ட்டா ஞாவப்படுத்தனீங்க ஏன்னா நம்ம வீட்ல காலையில ந நா வந்து எனக்கு வந்து நெறைய வணக்கம்னா ஃபுல்லன் ஃபுல் நம்ம அதுக்குது ஆ இது பணந்தா ஆஸ் ஆ இது பண்ணிக்கிட்டு அத மெயின்டென் பண்ணிக்கிட்டே இருக்கணு அந்த அளவுக்கு எனக்கு இது கெடையாது நம்ளுக்கு டைம் கெடையாது அத பாதுகாப் அந்த ஒரு ஜீவன வந்து அந்த அளவுக்கு ப்பா மோசபடுத்துன எனக்கு என்னாமோ ஊருக்கு போவோ வருவ அதனால கண்டிப்பா ஒரு ஒரு ஏக் முஞ்சாது வைக்கணு சின்ன சின்னதா வைக்கணு நம்ம காலையில எந்து ச்சி வாசல் தெலிசிட்டு அது கூட அதுக்கு தண்ணியே தெலிச்சிட்டு அது கூட நின்னு பாக்குறப்ப கொஞ்சோ நல்லா இருக்கு இல்ல ஏதாவது சோகமா இருந்துச்சினா அது பக்கத்துல க்காந்து பேசுறது கூட கொஞ்சோ மனசு ரிலாக்ஸா இருக்கு அந்த செடி வளர்க்கறனால நம்மளுக்கு வந்து தேவையான செடிங்களா ஒவ்வொருத்தகளு வளப்பாங்க
ம் ஆ நம்ம அன்றாட தேவைங்களுக்கு ஏத்த மாரி வெதச்சுப்பாங்க அ து எடுத்துக்கற மாதிரி அவுங்க வி
ஆமா கண்டிப்பா ஆனா நா நா வந்து அ எனக்கு மொத்தமா வந்து ஒரு ஒரு அஞ்சி கே ட்டதுல மூணு இது வந்து மெயினா நம்ம அத யூஸ் பண்ற வீட்டுக்கு யூஸ் பண்ற மாரிதா அதாவது தூதுவல கண்டிப்பா வ இது அ தூதுவள எதுக்காக யூஸ் பண்றோன்னா அ ஜலதோச வந்துச்சுனாலே தூதுவள ரசம் தா மருத்து குணம் கொண்டதுனால நம்ம கரெக்ட்டா யாருக்காது கோல்டு குளிர் ச்சா உடனே தூர் அஞ்சாறு இலைய பறிச் ரச வச்சு அதுல போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு அர கிளாஸ் ஸ் சூடா ஏ பண்ண உனே குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கு நெஜமாவே அது ஒண்ணு வீட்டுக்கு கண் திஷ்ட்டி இதாகு கண்டிப்பா கொஞ்ச நல்லா இருந்தாலே க்கு நம்ம கத்தால வக் இரு நல்லது அது கண்டிப்பா காட்டி குடுத்துரு நல்லா இருக்கிறது கருப்பு கருப்பா டும்
ஓ அப்டிங்களா நா இன்னைக்குதா அத கேள்வி படுறே கத்தால வீட்ல வக்கறது நல்லாது பா ந்த ஆனா வந்து அது வீட்லை இந்த மாரி மாறி காமிக்கு அப்டிங்கிறது நா இன்னைக்குதா
அதாது அதாது நம்ம செடியா வக்கிறப்பத் தெரியாது கம்மியா தெரியு லைட்டாவ அங்கங்க கருப் கருப்பாவு ஆனா நம்ம வீட்டு முன்னாடி கட்டி விடுறாங்களா அந்ததுல நம்மளோட ஆ கட்டி விடுறதுல அந்த இடத்துல கருப்பு கருப்பா இருந்துச்சுன்னா நம்ம நம்மளோட வீட்ல அவ்வளவு கண்திஷ்டி பட்ருக்குன்னு அர்த்த அந்த ஒரு ஆமா ஆமா தோழி அது அது வந்து நா நா அத கண் குளிர நா பாத்திருக்கே எனக்கு அது நடந்திருக்கு அந்த வ ஆமா அந்த மாரி இதான உனே அத எடு எடுத்து போட் திரும்ப ஏதாது புதுசா மாத்தி வக்கணு ஆ திரும்ப எடுத்து வக்கணு அந்த சின்ன சின்னதாவே சின்னதாவே எடுத்து வக்கணு கண்டிப்பா படு படாத ஆவே கெடையாது அந்த மாரி இது பண்ணா அப்பறம் மூணா இப்ப ஒரு பாத்தோம்னா நம்ம அழகான குட்டி குட்டி ரோஸ் அந்த மாரி இது கண்ணுக்கு குளிர்ச்சியா அஹ் அது ஒன்னு அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு‌ நல்லாருக்கு அந்த மாரி ஒன்னு வக்கெலா நாலாவுது வந்து கருவப் புல்லச்செடி நம்ம வீட்டுக்கு மெயினா தேவப்படு கண்டிப்பா வேணு‌ அத வக்கனு ம் அது ஆனா மெயினா கருவேப்புல வக்கிறது வந்து ஆம் அதாவ்து வாரி சு இல்லாத வீட்லதா வக்கினுன் சொல்வாங்க மெயினா வந்து இப்ப அ பொம்பள பசங்க இருக்குற வீட்ல வக்கெலா அ இப்ப பொண்ணு ஒன்னு பைய ஒன்னு இருந்தா வக்கெகூடாது கருவப்புல்லச்செடி வக்கெகூடாதுன் சொல்வாங்க அதுனால அது எனக்
ஓ நீங்க நெறைய புதுசு புதுசா எதா சொல்றீங்க பொண்ணு பைய இருந்தா வக்க கூடாது அப்டின் சொல்றதெல்லா எனக்கு புதுசா இருக்கு நீங்க இது சொல்றதெல்லா
ஓ அப்புடி இருக்க தோழி நா எனக்கு தெரிஞ்சது ஏனா எனக்கு இதே மாரி ஒரு என்னோட அ கூட ஒர் க் பண்ண தோ தோழர் தா சொன்னாரு ஆ உங்க வீட்ல உனக்கு ஓ எ ஓ உங்ளுக்கு எத்தன பசங்கமா யாரார்ருக்காங்கன் கேட்டாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்டின் சொன்னோன அப்பிட்னா நீ தாராளமா வக்கலான் தா என்ன செடிய குடுக்குற வையி ஏ அப்டி சொல்றீங்கன் கேக்குறப்பதா பசங்க இருக் குற வீட்ல வக்க க்கூடாது ஏனா கருவப்பிலைக்கு அதுக்கு ஆகாதுன் சொல்லுவாங்கன் சொல்லுவாங்க செரி ஓ அப்புடியா இதயு நம்ம ஒரு விஷ்யமா தெரிஞ்சுக்லா அப்டின் சொல்ட்டு தா இப்டிதா தோழி நம்ம கத்துக்கிட்டோ அடுத்தது வந்து அஞ்சா வது கொத் தமல்லி கொத்தமல்லி இல்லாம நல்லாருக்காது அதெல்லா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலா இந்த மாரி இது ஒன்னு இன்னு வ க்கலா ஒன்னு பிரச்சனல்ல
இல்ல அதாவ்து ஆ பராமரிக்கனு மெயினா நம்ம வந்து அத பராமரிச்சுக்கிட்டே இருக்கனு இப் ப நம்ம வந்து வேற எந்த வேலயு இல்ல நம்ம வந்து ஒரு தோட்டத்துல அந்த இந் அந்த வேலை மட்டும்தா அப்படின்னா நம்ம காலைல நேரமே எந்திரிச்சி அந்த வேலைய மட்டு பாத்துக்கிற மாரி இரு இருந்தா பரவால்ல
அ நம்ம வீட்டு பின்னாடி நீங்க சொல்ற மாரி நம்ம வீட்டு பின்னாடி எல்லாம் கிளீன் பண்ணிட் டு ஏன்னா அதையு கிளீனாவு வச்சுக்கணு இல்லைன்னா பூச்சி இதெல்லா வரதா செய்யு இல்லங்க. அதுவு தனி வீடா இருக்கணு நம்மளுக்கு வைக்கணுன்னா தனி வீடா இருக்கணு நம்ம எல்லா அப்பார்ட்மெண்ட்ல இருந்துக்கிட்டு அந்த மாரி ஆ தண்ணி வே ணு தனி அபார்ட் மெண்டா இருக்கணு ஆ நம்ம இருக்கிறது நாலஞ்சு அபார்ட்மெண்ட் ல இருந்துக்கிட் டு நம்ம இந்த மாரி செடி எல்லா வை க்க முடி
இப்ப அந்த மாதிரி இல்லைனா கூடங்க தோட்டோ இந்த மாரி அந்த அந்த சைடு எல்லா போறப்போ பாத்தீங்கன்னா அவ்ளோ அழகா இருக்கு அவுங்க பா க்கறது ஆனா அவ்ளோ கஷ்டப்படுவாங்க கால நாலு மணில இருந்து வேல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சாயந்தரோ ஆறு ஏழு மணி வரைக்கு
ஆமா கண்டிப்பா
பாக்கவு மாட்டாங்க சாப்பாட்ட எதிர்பாக்க மாட்டாங்க நே ரத்த எதிர்பாக்க மாட்டாங்க அவுங்களுக் கான ஒரு அதாவது டி வி பாக்கலா ஃபோன் அந்த மாதிரி அவுங்களுக்கான ஒரு எண்டர்டைன்மென்ட்டு எதையு பாக்க மாட்டாங்க இது சதா ஒழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த தோட்டத்துல வெளையற காய்கறிய கூட முழுசா அவுங்க எடுத்துக்க மாட் டாங்க இத வித் இத விற்பன பண்ணனா நம்ம நம்மளுக்கு கொஞ்ச காசு கெடைக் குமே அப்பிடின்தா யோசிப்பாங்களே ஒழிஞ்சி நம்ம இயற்கையா பண்ணிருக்கறமே நம்ம சா சாப்பட்லா அப்பிடிங்கிற மாரி கூட அவங்க யோசிக்
இது கரெக்ட்டு மாடி வீ ஆனா மாடி இல்ல ம எ அதாவது கீழ இல்லனாலு அட்லீஸ்ட் ஒரு மாடி இருந்தா கூட மாடி தோட்டோ வச்சுக்கலா நம்மளு க்கு யாரு எதுவு இது பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தாலுமேமு ஆ அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு தனி வீடுதா இருக்கணு என்னைய பொறுத்தளவு தனி வீடு இரு ஆ தனி வீடு இருந்தாதா நம்ம வீட்டுக்கு சாந்த மாரி ஒன்னு கீழயே வெச்சுக்கலா இல்ல மாடில வெச்சுக்கலா நல்ல மழ பெயிறப்பயு இக்லிசியா இருக்கு யு பி எஸ் பண்ணிக்கலா தண்ணி வரு வெயில் வர்றப்ப கொஞ்சோ தண்ணி அதிகமா எக்ஸ்ட்ரா ஊத் ஊத்தர மாரி இருக்கு அதுல ஆ துளசி வெக்கிறது நல்லது ஆனா து சி வெக்கிறது து விட ஆ நம்ம வந்து பெண்கள் இருக் இருக்குறனால ஆ மா மா மாதத்துல மூணு நாள் அது பக்கத்துல போக்கூடான் சொல்வாங்க இல்லன்னா செடி வாடிருன் சொல்வாங்க அது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு தண்ணி தெளிக்காம நம்ம பன்ன அ நம்ம யாரையாவது ஒருத்தவங்கள செடி கெஜன்மு இது எல்லா வெக்கிறப்ப அந்த துளஸ் சி அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறோ நம்ம வெப்போ ஒரு ஐம்பது அறுவது வயிசு அம்பத்தஞ்சு வயசுக்கப்புறோ நம்ம வெக்கலா நம்ம வீட்ல வெச்சு நம்ம நம் பாத்துக்கலா
ஆமா இப்ப எங்க வீட்லயே பாருங்க துளசி செடி எல்லா பராமரிக்கிறது எங்க மாமியார் தா நா எல்லாமே எனக்கு அது ரொம்போ புடிக் கு அப்டிங்கறங்காட்டி எல்லாமே நா மாடில எல்லாமும் பண்ணி குடு த்துட்ட ஆனா அவங்க அங்கதா இருக் இருக்குறதுனால அவங்க கொஞ்சோ சுலபமா அவங்களுக்கு தண்ணி ஊத்துறத அத பாத்து தறது இப்ப நம்ம பண்ண முடியாத சமயங்கள்ல அவங்க பண்ணிக்குவாங்க அது நம்மளுக்கு கொஞ்சோ தெ
ஆமா அது உள்ளம் நம்மளுக்கு துளசிய வந்து அ வீட் வீட்டுக்கு கரெக்டா வாசல் நேரா வெக்கலான் சொல்வாங்க அதுல ஒரு வெளக்கு மாரி பொருத்தி வெக்கிறதுனாலது அங்க கோலம் போடுறோ இந்த மாரில்லா செய்யறப்ப அந்த செடிய பாக்குறதுக்கு நம்மளுக்கு மனசு சுத்தி வர்றப்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்ல நெஜமாவேம்முங்க ஒரு காலையில எழுந்துருச்சு குளுச்சுட்டு சாமிய கும்புர்ற மாரி அந்த துளசி செடிய ஒரு மூணு டைம் சுத் டு வறது அதெல்லா எவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லா நம்ம வந்து ஒரு பிஃப்டி பிளெஸ் போனால் தான் நம்ம பண்ண முடியும் ஹலோ ஆ ஏ இந்தத்துக் என்ன மாதேஷ் பண்ண முடியாது மத்தபடி இந்த தக்காளி செடி வைக்கலாம் மிளகா செடி வைக்கலாம் இதெல்லாம் நல்லா இருக்கும் தோழி நிஜமாவே இந்த ஆனா என்ன எந்த செடி வச்சாலுமே நம்ம வளர்க்குற விதம்ன்றது பராமரிக்க ம் புதினாளா நல்லா இலையை பிச்சு ட்டு அத வச்சாலே அது வந்துரூம் கொத் வந்துரூம் அதே மாரி கொத் தமல்லி இருக்குல நம்ம அந்த கொத்தமல்லி ஒடச்சி அத அத ம் அது வச்சாலும் வந்த விதையும் வந்துரூம் நம்ம ஒரு பங்க்ஷனுக்கெல்லாம் போன இப்பல்லா குடுக்குறாங்க
ஆ
ஆ அந்தெல்லாம் வேஸ்ட்டு நெஜமா செடியா குடுக்குறது இல்லங்க ஒரு இது மாரி குடுக்குறாங்க அதாவது இந்த மாரி இதுல ஆ குடுக்குறாங்க ஒரு பாக்கெட்ல போட்டு குடுக்குறாங்க அத வந்து இது பண்ணா பாக்குறதுக்கு நல்ல இதெல்லா இது வைக்கலா வைக்கலான்னு சொல்றாங்க ஆனா போட்டு வச்சா ஒரு செடியும் வரமாட்டேங்குது நம்ம செடி மட்டும் இல்ல ஆ அதுக்கேத்தபடி நம்ம ஆ கடைகள்ல விக்கிற செம்மண்
செம்மண்ணுத்தை ஆமா ஆமா ஆமா செம்மண்லே கொஞ்சம் இயற்கை ஒரங்கள் எல்லாம் போடணும்பாங்க அ மது ஏ ஏன் ஃப்ரெ ஏன் தோழி ஒருத்தவங்க இதே வேலயா தான் இருப்பாங்க அவுங் செய்யர அந்த நம்ம செய்யற அந்த நம்ம சமைக்கிற அந்த காய்கறி தண்ணிங்க வேஸ்ட்டு தண்ணீங்க அரிசி தண்ணீங்க எல்லாம் தனியா அவுங் பக்கெட்ல வச்சிருவாங்கன் டெய்லியும் ஒரு ஒரு நேரம் ஆனா கொண்டு போய் எல்லா செடிகளுக்கு அத வந்து ஒரு மெனக்கெட்டு அந்த ஒரு வேலய செஞ்சுட்டு தா பண்ணுவாங்க சாயிந்துரமா சாயிந்துரமா போய் அந்த பிராடெக்டி அன்னைக்கு யூஸ் பண்ண தண்ணிய பூரா அப்டியே ஊத்திட்டு ஆ வந்தா அது நல்லா இருக் இப்ப அதே மாரி வெங்காய சருகு
ஆ வெங்காயோ பூண்டு முட்ட ஒடச்சது அந்த ஓடு ஆ அந்த ஓடு எல்லா அதுல போடுவாங்க தக்காளி இந்தது எல்லாமே அதெல்லா போட் டா அதெல்லா இயற் கே உரமா இருக்கு நம்ம இருந்தாலு கட ஆ நம்ம க கடையில இருந்தாலு அவங் கொண்டாந்து ச்சே ரோஸ்க்குல்லாமு குடுப்பாங்க குட்டி குட்டியா இருக்கு கருப்பு கலர்ல ஆ அத வாங்கி ஒரமா வெச்சோன்னா அது கொஞ்சோ வளருன் சொல்வாங்க எங்க வீட்ல இருந்துச்சு இப்பல்லா அந்த செடியே பட்டு போச்சுங்க வரவே இல்ல கொஞ்ச நாள் வந்துச்சு ஒரு நாலஞ்சு பூ வந்து ச்சு அதுக்கப்புற பராமரிக்கல அதுவும் செ இதாயிடுச்சு அப்டிதாம்
அது ஒவ்வொரு இப்ப பத்து செடி வெச்சம்னா கண்டிப்பா ஒன்னு ரெண்டு அந்த மாரிதாப் போகு நம்ம அப்புறோ ஒண்ணும் பண்ண மு முடியாதுங்க
இன்னோன்னு ஓம எல இருக்குலங்க ஓம எல வெக்கலா அ ஆ அந்த இது வந் அது தமிழ்ல வேற என்ன பேர் பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த ஓம எலை செடி வொக்கலா அது வெச்சொன்னா நம்ம இந்த கொழந்தைகளுக்கு நெஞ்சு சளி புடிக்குறப்ப தோச கல்ல வச்சுட்டு அத எடுத்து நெஞ்சுல வெச்சா கொஞ்சோ கரெக்ட்டு அதுதா
வள்ளி எல அ நீங்க நீங்க அது என்ன பண்ணுவாங்கன் சொன்னோனதா அது ஞாபகோ வருது கற்பூரவள்ளி எலையெல்லா இருக்கு கொழந்தைக இப்ப பெறந் கொழந்தைங்களுக்கெல்லா அந்த கர்ப் கர்னு சத்தோ வரதுக் க்காக வந்து அடுப்புல எண்ணத் டவி சூடு பண்ணி அப்டியே வெச்சு விட்டுருவாங்க
ஆமா இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த செடில இருந்து பிச்சு இந்த தண்ணி வாஷ் பண்ணிட்டு அந்த சார பிழிஞ்சு குடு ஷா குடுத் தாலே கொஞ்ச நல்லதுன் சொல்லுவாங்க ம் ஆ இது தோசகல்ல இது பண்ணி நெஞ்சுல வச்சா கொழந்தைகளுக்கு நல்லது அது சளி புடிக்கிறதுக்கு ஆ நமக் பெரியவங்க அப்டியே தூதுவளை இந்த மாரி எலைய வந்து நாலு எலைய கழிவிட் ட்டு அப்டியே சாப்டாலே கோல்டுக்கு நல்லாருக்கும் ஆ ஆமா தோழி நன்றி தோழி நன்றி தோழி அடுத்த வாய்ப்பு கெடைச்சா பாக்கலாம் தோழி
ஆ நன்றி